வணக்கம் தோழி நல்லாருக் கீங்ளா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
இன்னைக்கு ஏதாவது ஒரு தலைப்பு நீங்க சொல்லுங்க
அ நா என்னா தலைப்பு இன்னைக்கு பேசலா அப்டின் பாத்தீங்கன்னா அ சிறுதானியோ உணவ பத்தி நம்ப பேசலா சிஸ்டர் அத பத்தி நீங்க அதெல்லா எடுத்துக்குறீங்ளா
நிச்சயமா தோழி நானுமே இந்த தலைப்ப யோசிச்சே பட் ஆல்ரெட் டி இரண்டு மூன்று தடவை பேசிட்டனால அது அ அப்டிங்கிற ஒரு எண்ணம் அ பேசிட்டோ இது ரிலேட்டடா
ம் ம் ம்
ஆ வேற ஏதாவது உங்களுக்கு தலைப்புகள் தோன்றுனா
வேற ஏதாவதுன்னா நீங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது டூர் போயிருக்கீங்ளா ஒ அதாவது ஏதாவது இந்த மாரி மசன குடி அந்த மாரி ஃபாரஸ்ட்டு அ ஏரியாக்கு அந்த மாரி டூர் போயிருக்கீங்ளா அந்த மாரி போ போயிருந்தா அத பத்தி கொஞ்சோம் பகருங்களா
செரிங்க தோழி நா வந்து சமீபத்துல காடுகள் அந்த மாதிரி போனதில்ல ஆனா என்னோட டிய கல்லூரி பயிலும் காலத்துல வந்துட்டு நா என்சிசில வந்துட்டு இருந்தே தோழி அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச் சி அருகே இருக்கக்கூடிய டாப் ஸ்லிப் அப் டிங்கிற ஒரு எடம் வந்து நீங்க கேள்விப்பட்ருப்பீங்கல்ல அந்த டாப்ஸ்ஸு டாக்ஸ்ல பெண்ணுடைய இதுல வந்துட்டு நமக்கு கூட்டிட்டு போனாங்க தோழி அ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழவாதா நாங் ங்க வந்து போனோ காலைல எங்களுடைய பயணம் வந்து ஆரம்பிச்சது அ நம்ம வந்து அந்த மலை உச்சீக்கி வெரைக்கு நம்ம வந்து நடந்து போகணு அதாவது மலை ஏறும் பயிற்சி வந்துட்டு அன்னைக்கு குடுத்தாங்க நம்ம வந்து ஒரு மு ப்பதுலருந்து நாற்பது பேரு சேர்ந்த ஒரு குழு கையில வந்து நமக்கு பெரிய உயர் தமான தடி வந்து குடுத்துக்குவாங்க அந்த மல வந்து பாத்தீங்கன்னா அ நெட்டு குத்தலாதா வந்துட்டு ட்ரக் கிங் தோழி நெட்டு குத்தலா தா வந்துட்டு நமக்கு இருக்கோ சோ நம்ம வந் து ரொம்ப பாதுகாப்பான முறையில வந்து போகக்கூடியது தா இருக்கு ஃபாரஸ்ட்டு ரேஞ்ச்ல வந்துட்டு நமக்கு கூட வழிகாட்டியாவு ஒருத்தங்கள வந்து அனுப்ச்சிருவாங்க அது போக எங்களுடைய என் சி சி மிஸ்ஸு அவங்களு வந்துட்டு நம்ம கூட வந்து வருவாங்க தோழி அந்த மலை உச்சியின் வரைக்கு நம்ம வந் து நடைபயணம் அந்த மலைய ஏறும் பயிற்சி வந்துட்டு நம்ம போகணு அங்க போயிட்டு நம்ம சிறிது நேரம் நம்ம இயற்கைய எல்லாம் ரசிச்சிக்கிட்டு அதாவது நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கமா வலுவா இருக்குறமா ஏன்னா என் சி சி இருக்கிறவங்கல்லா எதிர்காலத்தில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை இராணுவத் துறை அந்த மாதிரி எல்லா வந்துட்டு போவாங்க அதுக்கான பிசிக்கல் பிட்னஸுக்கான ஆரம்ப காலம் தா வந்துட்டு இந்த என்சி சி
அதனால அந்த மாதிரி மல ஏற்ற எடத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க வருடத்துக்கு இரண்டு முறை அங்க போய் ஏறி முடிச்சிட் டு நம்ம இயற்கை அலகை எல்லா ரசிச்சிட்டு கொஞ்ச நேரோ அ நம்ம பரேட்ஸ் எல்லா வந்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறோ நம்ம வந்து சாய்ந்திரம் அல்லது இரவு நேரத்துல வந்து கீழே இறங்குற மாதிரியான அமைப்பு இப்ப வந்து இருக்கும் தோழி
சரி சரி சரினா நல்லா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க போகும்போது நல்ல அனுபவமா இருந்து
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரிய பயிற்சி காலத்துல வந்துட்டு நமக்கு குன்னூர் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க அங்க வந்து ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வந்துட்டு நம்ம அந்த கேம் யர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க
அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தருவாங்க காலையில் நேரத்துல எழுந்திருச்சு நம்ம உடல் பயிற்சி செய்யற பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மூலமா குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லி தரது ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம படிப்பு மட்டும் இல்லாம நம்முடைய தனி திறமைகள் நடனம் பாட்டு அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிற மாதிரியான பயிற்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க தோழி
உம்
அங்க வந்து நம்ம பிராக்டிகலா என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து எழுதி நம்மளுடைய கல்லூரி வந்து சப்மிட் பண்ற மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுப்பாங்க பெரும்பாலும் அது வந்து குளிர் பிரதேசங்கள்ல தான் வந்துட்டு போடுவாங்க தோழி பெரும்பாலும் குன்னூர் அந்த மாதிரி இடங்கள்லதான் வந்து காட்டுக்குள்ள போடுவாங்க
சரி சரி சரிங்க
அப்ப அந்த கிளைமேட்டை வந்து நம்ம எப்படி ஓவ கம் பண்றோம் நம்ம காலில இருந்து இரவு வரைக்கும் நம்மளுடைய நேரத்தை வந்து எப்படி பயனுள்ளதா நம்ம செய்யறோம் அதே மாதிரி இரவு நேரம் கேம் பயர் கலை நிகழ்ச்சி மற்றவர்களோட நம்ம எப்படி மிங்கிள் ஆகுறோம் வயது வித்தியாசம் இருக்கு ங்க கூட நம்ம எப்படி பழகுகறோம் குழந்தைகளுடைய மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு செயல்முறை பயிற்சி வந்து தருவாங்க தோழி
கண்டிப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் நாங்க எங்கய படிப்பு சம்பந்தமா எல்லாம் நான் எங்கயும் போலீங்க இந்த குடும்பத்தோட ஒன்னா போனதுல தான் வந்து மசனகுடின்னு ஒரு ஒருஊ ஊட்டியும் இல்லாம கேரளா பார்டர்ன்னு சொல்லுவாங்க அங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மிருகங்கள்னுடைய இதுதான் அங்க வந்து காட்டு யானைகளை வந்து புடிச்சு வச்சு கும்கி அணையா மாத்துறது எ எப்படி அப்படிங்கற ஒரு விஷயத்த நான் அங்கதான் நேரடியா நான் பாத்தனுங்க ரொம்ப அருமையா இருந்தது அந்த காட்டு யானைகளை வந்து அவ்வளோ எளிதா பிடிக்கவும் முடியாாதான் அப்படியே பிடிச்சாலும் அந்த குங்கு கும்கி யானையா மாத்துறது வந்து அதுவும் ரொம்ப கடினமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த அந்த பயிற்சியாளர்கள் அது காட்டுயானை பொறுத்து வரைக்கும் அது எப்பவுமே பத்தீங்கன்னா அது சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருந்தது இல்லைங்களா அதது அ கிடைக்கிறதுக்கு வந்து பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத விட ரொம்ப வலுவான ஒருஹ ஒரு வேலையை கட்டிரு வாங்க அதே மாதிரி அத விட ரொம்ப ஒரு மூணு மடங்கு ஹைட்டா வந்து அதை கட்டிருவாங்க அதுக்குள்ள உணவை மட்டும் போட்டுட்டு அதை கட்டி மட்டும் வச்சிரு வாங்கள ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் வரைக்குமே கட்ட ஏன்னா அது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்க வைக்கிறதுக்காக அந்த கு்ம்கிய வந்து அந்த காட்டு யானெ வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வெக்கறதுக்காக அத அப்டி வெச்
அப்ப சங்லி போடாம இருந்தாலும் அது தம்ள கட்டி இருக்காங்ளோங்ற ஒரு மனநிலைக்கி வந்து வந்
ஆ அந்த மாதுரி வரு அப்பற கோ ஃபஸ்ட்டு கொஞ்சொ கொஞ்சொ மாத் வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு பத்து நிம்ஷோ அப்புற அரமண் நேரொம் ஒரு மணி நேர் நோ அப்புரொ ஒரு அர நாள் அந்த மாரி வெளில இவுங்கள சொல் கே கொஞ்சொ கொன்னுட்டு கொன்னுட்
ந்த உளவியல் ரீதியா அந்த யானய வந்து யானைன்னுடிய மரநிலைய வந்து மாத்றாங்க
ஆம் ஆமாங்க கண்டிப்பா அது வந்து என்னா பண்ணுனாலும் பாத்தீங்னா அந்த கா அந்த யானை மிருகும் அப்டிங்கிறத அதனுடைய குணத்த கண்டிப்பா காமிக்கத்தாஸ் செய்மா எந்த ஒரு ஏதாவ்தொரு சூழ்நலைல அதனால வந்துட்டு எ எந்த ஒரு விஷ்யத்திக்மே அது உத்துரவாதமே நம்ம தர முடியா திடீர்னு கோவப்படுமா திடீர்னு சாந்தமா தா இருக்குமா இப்ப ஒவ்வொரு யானைகள் வந்து ஒவ் ஒரு ஒரு விது குணாதிசியங்களோட இருக்கு அப்டிமா ஒவ்வொரு யானைகளு செரின்ட் கட்டுப்பட்டு நமக்கு தேவ உணவு தா அழ இது இருக்குதே அப்டின் சொல்லிட்டு ஒவ்வொரு யானைகள் வந்து இங் இருக்குற உணவுகள தே நல்லா சாப் ப்ரிட்டோ அது பாட்டுக்கு சிலவ இருக்கு ஆனா இன்னும் ஒவ்வொரு யானைகள் என்ன பண்னொம்மா நம்மளே நம்ம பாட்டு சுத்திட்டு இருந்தோ நம்மளே புடிச்சு இப்புடி கட் டி வெச்சீர்ன என்னோட சுதந்துரத்த போயிடுச்சே நம்ம உம் நம்ம போயி சுதந்துரமா நம்பளுக் புடுச்சத சாப்புட முடிய்லியே அப் உள்ள அது வெச்சிர்க்குமா அந்த மாரி ஒவ்வொரு யானக்கு ஒவ்வொரு குணாதிசியங்கள் இருக்கு அதுல இன்னொரு மசுன குடில் இன்னொரு விஷ்யொ என்ன பாக்லாங்னு நெறைய யானைகள் தா பா பாக்க முடியோ அதா காட்டுயானைகள் சும்மா அங்கெ இங்யே திரியர்த நம்ம அப்டே பாக்லா மத் த்ததெல்லாம் பாத்தீங்கனா மான்கள் வந்து அங்க கூட்டங் கூட்டமா பாத்தோ நாங்க கூட்டன்னா இவ்ளோதான் இல்லாமா மான்கள் பத் அது வந்து கண்டிப்பா வந்து வெய் ஆ பாதுகாப்ப தாருக் யாச்சுலா நாங்க தங்கி இருந்ததுக்கு ரெண்டு நாள் முன்னட் எதா அந்த காட்டேஜ்க்குள்ள கரடி ஒன்னு வந்துட்டு போனத் ஒரு வீடியோ கூட காம்ச்சாங்க அ ஒன்னு பண்ணல அது பாட்டுக் வெளில வந்துட்டு அது பாட்டுக் போயிடுச்சி என்னதா இருந்தாலு மிருஹம் மிருஹந்தா அது அதொர குணஸ்திஷ்டிகள் குணம் நம்ம அது நமக்கு சூழ்நல பொறுத்தா அது நமக்கி டியே இருந்து நம்மள கடிக்காமயு இருந்துருக்கு தூரமா இருந்தாலும் ஓடி வந்து நம்மள அட்டாக் மன்ற சூழ்நலயு இருக்
பயிற்சியாளர் அந்த மாதுரி யாராது வருவாங்களா தொழி பாதுகாப்புக்கருது
ஆ ப் இருப்பாங்க அங்யே இருக்காங்க ரெண்டு மூணு பேரு இருக்கதா செய்யறாங்க எல்லாம் மே ஒரு நம்ம நேர காலந்தான் வெச்சிக்கோங்ள அத்னால நம்ளுக்கு இதுது அப் உங்கள நம்பியு நம்ம இருக்க முடியாது அவுங்ள நம்பாம்யும் இருக்க முடியாது அதுனால போன் ஒ எண்டு மூண் நல்ல இருந்தோ அங்கே சேப்டிக்காவ் பத்தீங்னா அவுங்க லோக்குல் போலீஸே ஒரு ஜீப் மரி அவங்ளோட செக்குரிட்டியே எங்கள கூட்டிட் ஒரு மாரி போனாங்க அதுல்யே இருக்கு எல்லாமே பேமண்ட்ல க பே பண்ணி அப்டே பேவ் காட்டுக்குள்ளார அந்த இது மாரி போறதுங்க அது இன்னு உம்ப நல்லாருந்துச்சி இங்க நேர எங்ளுக்கு கெடக்குல அனா நெறைய யானைகள் தா கூட்டங் கூட்டமா எல்லாமே என்னப் பத்தீங்கனா ந்த பகல் நேரத்த ஒட அந்த சூரியனுக் முன்னாடியு சூரியன் மறஞ்சதுக்கு அப்றமுந்தா எல்லா மிருஹங்களுமே வெளிய வருது அந்த பகல் நேரத்த வட
ஏமா ம் ம்
உக்காறப்போ பாத்தீங்கனா க அந்த மான்கள் எல்லாமே விடிய காலைலியு ம மாலை நேரங்க உள்ளேந்து வெளியே அதிகமா வந்துச்சு அப்புறம் காட்டியான ஒரு நடு ரோட்லயே நிக்குது நின்னு அது பாட்டுக் சாப்பிட்டுட்டுதான் இரு இருந்துச்சு ஒன்னும் ஃப்ரய பிரச்சனை பண்ணல ஆனா அது அப்படியே பண்ணலைங்கிற கொச ரோ நம்ம அதைய போய் சீண்டக்க கூடாது நம்ம பாத்தோமா சந்தோஷனு விட்டுட்டு வந்துரனு ஆனா உண்மயாவே காட்டு யானைக்கும் வள க்ற யானைக்கு அவ்ளவு வித்தியாசம் காட்டுயானை பாத்தீங்கன்னா நல்லா சாப் ட்டு சாப்பிட்டு நல்லா உண்மையா காட்டுல ஒரு எத்தா பெரிய யா னைய நான் லைஃப்லயே அவ்ளோ அவ்ளோ உடம்புங்க அவ்ளோ ஹைட்டும் அவ்ளோ உடம்பும் இருக்கு இதே வளர்பு யானைகிட்ட அவ்ளோ இருக்கான்னு கேட்டு நானு எல்லா யானைகள்ளயும் கோயில் யானைகள பாத்த இருக்கன் மத்தத யான் ஃசூல அந்த மாதிரல்லாம் பாத்த ல அவ்ளோ வெயிட் இல்ல ஆனா யானை இவ்வளோ வெயிட்டுல்ல இப்டி ஒரு டார்க் கலர்ல நான் அந்த யானைய தான் பாத்த இன்னுமே கண்டிப்பா உம் அது காட்டு ல எல்லாமே சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட் டு அதனுடைய அவ்வளோ ஒரு வலுவான யானை ஆஹ் அது அவ்வளோ ஒரு வலுவான யானையா இருக்கு அதே மாதிரி யானையினுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி சொல்லும் போது அவ்ளோ ஒரு இதா இருக்கு அங்க அந்த மசனக்குடிய பொறுத்த வரைக்கும் வேன் டிரைவர்ல இருந் து ஜீப் டிரைவர்ல இருந்து காட்டேஜ்ஜ மேனேஜர்ஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை கதைகளுமே அவங்களுக்கு தெரிஞ்சவொரு ஒரு விஷயம் தெரியும்
ஓ
எல்லா கதையிலும் யானைகோட யானைய எப்டி எப்டி‌ எல்லாம் எந்தெந்த சூழ்நிலைக்கு மாறும் கரடின்னா எப்டி சிங்கங்கள் எப்டி
உம் அவங்க அங்கேயே வாழ்றனால அவங்களுக்கு அதுக்கான அனைத்து வரலாற்றுமே வந் து அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ
ஆமாங்க அவுங்க அங்கேயே இருக்கறத னால அதனுடைய அத பத்தி அவங்களுக்கு நெறைய தெரிய வருது நெறைய பாக்கறாங்க நெற் நெறைய அனுபவங்கள் இருக்கு ஒவ்வொரு அனுபவங்களு ஒவ்வொருத் திருப்பு இது பண்ணது அப்பற நாங்க ஒர் ஒருத்தரு இதுக்கொசரமே வருவாரா பெங்களூர்லருந்து அஹ மசினகுடி வந்து மாச மாச வருவாரா அவரு வந்து புலி மட்டுந்தா பாக்கணுமா அவரு நேரமோ என்னமோ தெரில புலிய தவற எல்லாமே பாத்துருக்காருங்களா யான மானு கரடி பிளாக் பாந்தர் வரைக்கு பாத்துருக் காரா இன்னு ஒரு புலி கூட பாக்கலயா ஜீப் டிரைவர் சொல்றாரு ஒரு தடவை அவரு வந்துட்டு போன அடுத்த ஒரு ரெண்டாவது நாளே ஏ முன்னாடி ஒரு கு புலி இருக்கு அது புலினே தெரியாது ஆனா அது மஞ்ச கலர்ல இருக்குதுங்களா அத் னால அவங்களுக்கு தெரியாதா கலர் வேற அப்படி தெரியு யானையா இருந்தா பெரிய உருவ தெரியு இந்த புலி எல்லா தெரியாது நம்ம அது போ அது அதுதா அப்டின்னு நம்ம உணர்துக்குள்ளேயே அது வந்து நம் மலைய ஒரு வழி பண்ணிரு
ஓ ஓ அப்பறோ வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாதப்ப அவங்க எப்டி தோழி அவங்க என்னப்
அவுங்க அதுதான் தோழி அவுங்களோட தொழிலே ஜீப்ல வந்து அதுதா அட்வெஞ்சர் அது அவுங்க காட்டுல தா அவுங்கள போறது வர்றது இ சேஃப்டி இருக்குதுதா இல்லேனெல்லா சொல்ல முடியாதுங்க ஏதா ஆரோ ஒருத்தரு போறாங்க வர்றாங்க ஏதாவது ஒன்னுன்னா வந்துருவாங்க இருந்தாலுமே பத் மிருகங்களுக்கு தடைய யேது இல்லல்ல நமக்கு வேணா தடை இருக்கு அது எங்க வேணா போகுது வருது அந்த மாரி இருக்கிறாங்க இந்த மாரி தலைப்ப பத்தி பேச னதுல ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பேசுறேன் நன் நன்றி வணக்கம்